வணக்கம்ப்பா
கா
எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கிங்க
நானு நல்லா இருக்கே இப்போ நா ஒரு டாபிக் சொல்ற அந்த டாபிக் லேசா பேசலா இப்போ வந்து என்னனா சுற்றுச்சூழல நறையா வந்து பாதிக்குது செரியப்பா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நானு அது தாக்கா சொல்ற ரொம்ப எப்டீனா சொல்லப்போனா அந்த பாலித்தீன் கவர் இருக்கு பாத்தீங் ளா அது வந்தத்துல் இருந்துதா ரொம்ப சுற்றுச் சூழல் நம்ம தண்ணி நெனச்ச குடி தண்ணி கூட நல்ல தண்ணி கெடையாத் தண்ணியே போர் போட்டெடுத் தாலுமே ஃபுல்லா உள்ள வரைக் கிமே மண்ணு பூரா பாலித்தீன் கவரா இருக்கு மழ பேஞ்சா தண்ணி மண்ணுக்குள்ள போக மாட்டேக்குதா அந்த பால்த்தீன்கவர்னால தண்ணி உள்ள போமாட்டேகிது நிலத்தடி நீரு பாதிக்கிது செரி அ மழ பேன் மழையது பொய்னு அப்டின் பாத்தா குடிக்கிறது தண்ணி வேணுனா மழ பெய்ணு மழ பெய்ணுனா மரத்தி விட முடியராங்க எல்லா மரத்தியு வெட்டி வெ ட்டி வெட்டி வீடு கட்ட ஆர்ம்பிஷ்ட்டாங்க இப்ப மர இல்லாதனால மழ இல்ல தண்ணியு இல்ல இப்ப காத்துமே பாருங்களே பாலித்தீன் கவருவ எரிக்க எரிக்க பொ க அதிமா வருதா அந்த காத்துனால அ நம்ம ஆக்சிஜன் ம் கடைக்குதா இல்லியோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கெட்ட காத்துதா நமக்கு அதிகமா கடைக்கிது அது அந்த வாகனோ வாகனத்துலதுதா அதியு கா அது வந்ததுலருந்து சொல்ல போனா அந்த படத்துலெல்லா அந்த மாக்ஸு மாஸ்க்கு போடுவாங்கல்ல அந்த ஆக்சிஜன் ஒண்ணு டேங்க் மாரி பின்னாடி முதுகுல மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் போட்டுப்பாங்கள அந்த மாரிதா இப்ப நம்ம காலத்துக்கே இவ்வளோ பொகைன்னா நம்மளோட குழந்த காலத்துக்கெல்லா அதுதா நடக்குன் நெனைக்கிறே எல்லா ஆக்சிஜன் டேங்க் க முதுவுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு மூக்குல ஒண்ணு இப்டி மாஸ்க்கு மாரி போட்டுக்கிட்டு இப்டிதா இருக்கும் மாட்டுகுது இருக்கற சுற்றுச்சூழல பாத்தா
ம்
இந்த சுற்றுச்சூழல் காத்து னால இந்த மழை இல்லாதத்னால ஹீட்டு அதிகமாய்ர்ச்சி வெப்போ அதிகமாகி சோ ப்பா என்ன சொல்றேன் தெர்ல பூமியே ஒன்னுதுக்கில்லாம போய்ச்சிக்கா
அதுவு இல்லாதபா இ இப்போ இந்த இப்போ ஜென்ரேஷின்ல அ வ் வ் வீட்டுக் ஒரு ம ரோ வள்ர்ப்போன் கட்டாயமா கட்டாயப்படுத்தி எதோ ஒன்னு வாடகை வீடா இருந்தாலு சொந்த வீ டா இருந்தாலு செரி ஒரு ரெண்டு மரோ வீட்டுக் ஒர் ரெண்டு மரோ அல்லது ஒரு மரமாவ்து அவுங்குளுக்கு த தகுதிக்கி தகுந்தாப்புல ஒரு ரெண்டு மரமோ அல்லது ஒரு மரமோ வளத்த இதுலந்து கண்டிப்பா கொஞ்சோ இப்போ ஒரு எம்பது பர்ஸ்ன்டேஜுனா அட்லீஸ் ஒரு அறுவது பர்ஸ்ன்டேஜ்லில்ந்து காப்பாத்திக்லா ஆனா அது யாரு செய்ய போறாங்க எப்படா வீடு கெடைக்கு எப்படா நம்ம வீடு கட்டுவோ எப்புடி பிளாஸ்டிக் வந்து ரொம்போ ஒ உற்பத்தி அதிகப்படுத்துவோ எப்படி நம்ம வாசம் வாழ்ந்தா போது அப்படின் நெனைக்கிறாங் இந்த காலத்த பொறுத்
அதுதாக்கா இப்ப வந்து எப்டினா சு ற்றுச்சூழல பாதுகாக்கணுன் நெனைக்க மாட்டேக்கிறாங்க அவுங் வந்து லாபோ சம்பாதிக்கணு இதுல நம்ம மிச்சம் பண்ணம்னா நமக் நெறைய காசு கெடைக்கும் லாபம் பாக்கண அப்டிங்கற எண்ணம் மட்டுந்தா அவுங்ளுக் ஓடுது பெரிய பெரிய கம் பெனி ஃபேக்ட்ரில்லா வந்து கருவிங்ள்க்கெல்லா வந்து எப்டினா இப்ப இதே மஞ்ச பைனு வச்சுக்கோங் ளே மஞ்ச பைனா அதுக்கலா ரேட் அதிகோ அவுங்குளுக் வந்து செலவு இதே பாலத்தீனா கம்மி இல்ல அதனால டக்கு டக்குனு பாலத்தீன வாங்கி வாங்கி போட்டு வீட்டுக் வாங்கிட்டு வரவீங்க தேவிங்க ம் ப அ வாங்கிட்டு வர வரைக்கு தா அத யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக் வந்ததுக்ககப்புறோ வேஸ்டு தான தூக்கி தான எறிவாங்க அவிங்க கரெக்டா ஒரு இதல வச்சி அது இது ப ஒரு குப்ப தொட்டில வெச்சு அது இது மாரி பண்ணாலு ஒ ஒ பரவால்ல அவிங்க அழகா எப்டி எப்டி வீசியறாங்க காத்து மூலியுமா எல்லா எடத்துக்கு போ போறது அது மண்ணுல போய்ட்டு அப்டே பொதெஞ்சறது சரி பாலித்தீன்னால சரி எரிக்கலாம் அப்டின்னு பாத்தாலும் எரிச்சா பொக அதிகோம் அது ரீசைக் க்கள் பண்ற மாரி ஒரு அ மாரி பையி இந்த மாரி ஏதாவதுன்னா பிரச்சனை இல்ல இது வந்ததுக்கு அப்புறந்தாக்கா நம்ளோட இதுவே சுற்றுச்சூழலே ரொம்ப மாசானதே காரணம் இந்த பலித்தீன்னால தான்
அது வேணா உண்மைதான்ப்பா இப்போ உட இப்போ போட்ட உடனே சரி அது இந்த பேப்பர் வெள்ள பேப்பர் இருக்குல அந்த பேப்பர் போட்ட உடனே மக்கி கீழ உரமா போயிருது ஆனா இந்த பொரு இந்த பேப்பர் பொறுத்தளவுக்கு என்னமோ எத்தனையோ வருஷங்கள் ஆகுதாமா அத்தனை வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் அ து லைட்டான்னாது மக்க செய்யும்மா இல்லைன்னா கூட மக்காமே அப்ப இதனால வந்து பேப்பர் வந்து தண்ணி பில்டர் ஆகுறது கீழே உறிஞ்சு தண்ணி இப்ப ஆவி ஆகுது இல்ல அந்த ஆவி ஆகுற தண்ணி கூட கீழே அடித்தடம் போகாது அதனால மழை நீரும் ஆ குடிநீர் கிடைக்காம போயிருது அதுல்லாத இது மக்காதனால அப்படியே கீழ ஒரு இடத்துல கீழே விழுந்துருச்சின்னா அந்த இடம் பூரா அப்படியே அந்த பேப்பர்னால தேக்கி வச்சிருது மேலயே தேக்கி வச்சிருது ஊழுக்கு கீழே வந்து பூமி அடியில இறக்க விடமாட்டிக்கிது அதனாலயே வந்து மழை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது மழை வர மாட்டேங்கிது தண்ணி அடி டிக்கடிகு வர மாட்டேங்கிது நமக்கு குடிக்கிற தண்ணி சுத்தமா கிடைக்க மாட்டேங்கிது ரொம்போ போவு எப்படி சொல்றதுனா நம்ம நார்மலா கண்ணுல பார்க்க போதே அந்த தூசி குப்பையோட வருது இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத குப்பைகளெல்லா இந்த குடிநீருக்குள்ள இருக்கு மோஸ்ட்லி தண்ணி வந்து வடிகட்டி சூடு பண்ணி வடிகட்டி குடிக்கறது ரொம்ப நல்லது ஒடம்புக்கு நல்லது ஆரோக்கியம்னு நா நெனைக்கறேன்
ஆமாக்கா எதுவுமே பாருங்களே மின்னெல்லா வந் வந்து தண்ணி அது அது வாட்டுக்கு வரும் காலைலந்து நைட்டு வரைக்கும் வரும் நம்ம எப்பல்லா தண்ணி வேணு மோ அப்பல்லா ஓபன் பண்ணி தண்ணி புடிச்சக்கற மாரி இருக்கு ஆனா இப்பெல்லா பாருங்க ஆத்ல இருக்கற மண்ணு மழ எல்லாத்தையு எடுத்தனால ஆத்துலயுமே தண்ணி இல்ல
உம்
எல்லா இங்க இருக்கற மணல எடுத்து வெளிய ஊருக்கெல்லாம் விற்பன பண்றாங்க எல்லாமே லாபத்துக்கா அப்டி விற்பன பண்ணும் போது அவிங்க லாபம் சம்பாதிச்சுக்கறாங்க நம்ம இங்க இருக்கறவய்ங்க சுற்று சூழலுக்கு தண்ணி குடிக்கூட தண்ணி இல்லாம எல்லா கஷ்டப்படுறாங்க அதுவும்ல்லாம தொழிற்சாலைகள் அதிகமா வந்ததுலருந்து அதுல இருக்கற கழிவு கழிவு நீரல்லாம் ஆத்துல கலந் வந்து அங்க அந் ஆத்தோர இருக்கற மக்களுக்கல்லாம் வந்து நோய் அதிகமா வருது இதனால
உம் உம்
இது மாரி நோய் வேற வர்றதுக்கு காரணம் எல்லாமே வந்து இந்த சுற்றுச்சூழல்னால தா இந்த பால்த்தீன் வந்ததுக்கு அப்பறம் தா ரொம் ம்ப அந்த புதிதா தொழிற்சாலை எல்லா இது பண்றாங்க பாத்தீங்களா அவிங்க நா சொல்லப் போனா நாடு முன்னேறதுக்காக தா எல்லா பண்றாங்க ஆனா முன்னேறதுக்காக அவிய்ங்க பண்ற ண்ற விஷயம் அந்த நாட்டுவே அழிக்கிது
அதா ஏ யாருக்குமே புரிய மாட்டேகுது
ஹம் உம்
இதனால மக்களு பாதிக்கப்படுறாங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அது புரிய மாட்டேகுது நம்ம வாழ்ந்தா மட்டு போதும் அடுத்த ஜெனரேஷன் எப்டி இருப் ப்பாங்க அதெல்லா பத்தி யோசிக்கவே மாட்டிக்கிறாங்க
ம் ஆமாக்கா
என்னப்பா
ஆமாக்கா நீங்க சொல்றது கரட்டு தான்
நம்ம ஜென்ரேஷ் மட்டு வாழ்ந்தா ப் போது நம்ம ஜென்ரேஷன் மட்டு சொத்து சம்பாரிக்கிறது சரி பணம் சம்பாரிக்கிறதும் சரி இது மட் மட்டு பாக்குறாங்க அடுத்தவங்கலா எப்டி வாழ்ராங்க இல்லாதவங்க வாழ்வாங்க அதெல்லா பத்தி யா மே யோசிக்க மாட்டிங்க யோச்சாங்னா இந்த நாடு வல்ட்ரசு ஆயிரு ஃபர்ஸ்ட் ரா ரெண்டாவது எடத்துல வந்துரு அப்டிங்கறது வந்து தெரிய மாட்டிக்குது மக்களுக்கு தெரிய மாட்டிக்குது மக்களு உணர மாட்டிக்கிறாங்க நம்ம வாழ்ந்தா மட்டு போது அப்டின் நனைக்கறாங்க அப்டிங்கம்போது எப்டி வ நாடு முன்னேறு மழ வரு தண்ணி எப்டி கெடைக்கு அப்டியெல்லா யோச்சாங்னா கண்டிப்பா இந்த ஒரு இது அரசாங் வந்து இந்த ஒரு இது கொண்டு வந்துச்சுன்னா இது எல்லாத்திக்கு யூஸ்ஃபுல்லாவு இருக்கு அடுத்த இந்த ஜெ ஜென்ட்ரேஷன் வந்து கொஞ்சோ நல்லாருப்பாங்கன் நா நெனைக்குறே
கண்டிப்பாக்கா சொல்ல போனா இப்ப இருக்குற ஜென்ரேஷன்ல வந்து நம்ம வாழ்ந்தா போதுன் நெனைக்கறது ஒரு பக்கோ இருந்தாலு அவிங்க கொழந் யா சம்பாரிக்கறது யாருக்காக அவிங்களுக்காகவு அவங் கொழந்தைக்காகவு அந்த கொழந்த நல்லா லா வாழ்னு கூட அவிங்க நெனக்க மாட்டாக பணம் மட்டு இருந்தா போது மா பணோ மட்டுமே வச்சு வாழ முடியுமா அந்த கொழந்தைங்க இந்த எடத்துல உயிரோட வாழணு அப்டிங்கதுக்காக நம்ம அதுக்கான இவிங்க ஒரு படி எடுத்து வச்சாதானே இவிங்களே சுற்றுச்சூழல மாசடிப்பாங்க அவிங்க பெத்த கொழந்தையு அதுக்குள்ள தானே இருக்கு அது ஃபர்ஸ்ட் அவிங்க யோசிக்கறாங்ளா
மாட்டிகிறாங்க இப்போ ப்ப நீ இன்னிக்கு லீவுங்ளா பாப்பாவ தம்பிக்கி இன்னிக்கு ஸ்கூலு
ஆ ஆமாக்கா இன்னைக்கு லீவு போன வாரமு ஸ்கூல் வச்சிருந்தாங்க இந்த வாரோ லீவ் உட்டாய்ங்க
என்ன எந்த கிளாஸ் படிக்றாங்க
அவிங்க இப்பதாக்கா யூ கே ஜி பேயிட்ருக்காங்க ஆமாக்கா எங்க யூ கே ஜி க்கே சா அந்த சனி
அதுதா சனிக்கெழமையானா பாவொ அது யூ கே ஜி க்கு என்ன தெரியு அவங்க வந்து இந்த கிளாஸ்லயே போட்டு இப்டி கஷ்டப்படுத்துறாங்க
ம் ம் ஆனா அதுலியுமே பாருங்களே இப்ப இந்த கிளாஸ்லே நம்ம இவ்ளோ கஷ்டப்படுத்துறோன் ஒரு பக்கோ இருந்தாலு சின்ன வய்சுலேந்தே இது மாரி சனிக்கெழமனா போறோ இது மாரி லீவ் இல்ல ஒரு நாள் தா லீவ் லீவுனா பெரிய புள்ளைங்க ஆக ஆக அந்த புள்ளைங்களுக்கு அது பழக்கணு அது வந்து பெருசாவே தெரியாது இப்ப லீவ் உட்டுட்டு திடீர்னு வச் சம்னு வச்சுக்கோ ஏன்டா வைக்கிறாங்ளோ நமக்கு லீவே விட மாட்டிகிறாங்க அப்டிங்ற எண்ண வரு அதே பெரியே பிள்ளேங் இப்பலேந்தே அப்டி பழக்கிட்டாங்னா பெரிய பிள்ளை ஆகு போது அது பெரிய விஷயமாவே அவிங் தெரியாது சனிக்கெழம தான நாளைக் லா லீவ் அப்டிங் ஒரு மாரி அவங்க மைண்டே அப்டே செட்டாயிரு
சேரி சேரி இங்கிலீஷ் மீடிய தான படிக்க வச்சது பி எஸ் சி ங்ளா மெட்ரிக் ங்ளா
மெட்ரிக் ங் க்கா ஆமாக்கா சி பி எஸ் சி எல்லா வந்து ரொம்ப அதிகமா கொள்ளையடிக்றாங்க சொல் சொல்ல போனா நம்ம நம்ளோட இதுக்கு சே குடும்பத்துக்கு செட் ஆகாது அது து அதனால செரி எதுக் கு நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு புள்ள நல்லாருக்குனு தா நம்ம படிக்க வைக்குறோ இருக்கறதெல்லா அழிச்சு சு நம்ம படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டு திருப்பி அவ காலத்துக்கு அது தேவப் படு ல என்ன பண்றது இருக்கறதெல்லா அழிச்ச சுடம்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னா பண்ணுவோ சி பி எஸ் இ லா அங் பொறுத்த வரைக்கு அவிங்க சொல்றதுதா நம்ம செய்ணு அவங்க இத கொண்டு வானா இத கொண்டுட்டே வந்தாவணு இத பண்ணுனா பண்ணணு ஆ அது நம்ம குடும்ப த்துக்கு ஆகாதுல நம்மளால முடியாதுல எப்டின்னா நல்லா கொஞ்ச ரிச்சா இருக்கிறவங்களு ஓகே இப்ப நம்ம மாரி புவரா இருக்கிறவங்களுக்கெல்லா செட் ஆவாதுக்கா
உண்மதா உண்மதா கரெக்டா சொல்றீங்க ஆனா வந்து சி பி எஸ் இ பொறுத்தளவுக்கு அது ஒரு பார்ட் பா இன் இன்னுனு என்னான ரொம்ப பிரஷர் கொடுப்பாங்க கொழந்தைங்கள வந்து எப்டினா தாங்கி க்கு முடியாத அளவுக்கு சக்திக்கு மேல ஒர்க்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே இப்ப இருக்கிற இப்ப வந்து யூ கே ஜி படிக்கிறாங்க இப்ப அஞ்சாது புக்க படிக்கிற மாரி அப்போ அந்த அளவுக்கு நா பாத்துக்குங்க அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இது கொண்டு வந்துடுறாங்க எப்புடின்னா இப்ப யூ கே ஜி புக்க வந்து அஞ்சாவது லெவல்ல படிக் க்கிறாங்கள அந்த புக்க வந்து யூ கே ஜி கொடுக்குறாங்க அதா சி பி எஸ் சி க்கு மெட்ரிக் உள்ள வித்தியாச
அக்கா இருந்தாலு அந்த கொழந்தைங்களுக்கெல்லா வந்து இப்பவே டூ பிரசர் போட்டம்னா அந்த கொழந்தைங்க வளர வளர அவங்களுக்கே ஒரு மாரி ச் அந்த மா மன நோய்னு சொல்லுவாங்கள அந்த மாரி ஆயிருக்கா
மென்டல் டார்ச்சர் ஆயிரு ஆ அதா ஒரு லெவலா படிச்சுட்டு ஒரு எய்த்துக்கு அப்பற நம்ம போர்ஸ் பண்ணலா ஏன்னா இப்ப பெரும்பாலு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு பெரும்பாலு வந்து ஆற ஒன்னாவதுல இருந்து எட் டாவது வரைக்கு மேடியமா படிச்சுட்டு போய் அந்த லெவன்து டுவெல்து அந்த டென்த் இந்த மூணு கிளாஸ் கவர் பண்ணாலே போது
ஓகே அக்கா உங்கள்ட்ட பேசனதுக்கு மிக்க நன்றி ன்றி அடுத்த இணைப்புல கண்டிப்பா நன்றிக்கா